ஹலோ உம் என்ன பண்றீங்க
நான் வெட்டியாக இருக்கிறேன் இல்ல
உம் ஏ ‌ இவ்வளோ நேரோ ஆச்சு இன்னு சாப்பிடாம இருக்க
பசியே எடுக்கல
ம் ‌‌ம் டயட்ல இருக்கியா
இந்தா ஏற்றம் இல்ல ஒண்ணும் இல்ல காலைல பதினோரு மணிக்கு தான் சாப்ட்ட அதனால பசிக்கல
உம் வாய்ஸ் வாய்ஸ் கம்மியா கேக்குது கொஞ்ஜோ சத்தமா பேசு ஒன்னு கேட்கல
இப்ப நல்லா கேக்குதா
உம் சொல்லுஹத்தறம் அதனால சாப்பிடாம இருக்கியா காலையிலச் சாப்ட்டியா
காலயில சாப்பிட்டே
உம் ஏதோ பேங்க் போனேன்னு சொன்னாங்க பேங்க் என்ன காசு நிறைய வச்சிருக்கியா ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா
காசு நிறையாலாம் இல்ல காசு கடனுுக்கு தான் போனேன் உங்ககிட்ட இருந்தா குடுத்தா இப்ப நல்லா இருக்கும்
உம் என்ன பண்ணிட்டு வந்தே காசு இது திருப்பி வச்சுட்டு வந்தியா
ஆஹ் திருப்பிட்டு இருந்து நக திருப்பிட்டு வன்டேன்
உம் ரெண்டு பே திருப்பிட்டே வ என்ன நக
மோதிரம் மாட்டல் கம்மல் பெரி கம்மல்
இன் என்ன இருக்கு
கல்லு கம்மல் இருக்கு ஆறம் செயின் இருக்கு
உம்
பாப்பா ஸ்கூல் போயிட்டு வன்டாளா
ஆஹ் வன்டா ஆஹ் வந்துட்டா வந்துட்டா ஆஹ் அப்படல்லாம் சாப்பிட்டு வந்தருச்சு
அப்ப இனிமே தாலிச்சோறு
ஆமா அப்படிதான் குடுக்கணும் அப்பன அதான் சாப்பிடறா இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறா
தாலுச்சோறே சாப் டா என்ன இருக்கும் உடம்பல ச
இப்ப வந்து உருளக்கிழங்கு வச்சு ரசம் கொடுத்துட்டேன் அது வந்து மதியானம் சும்மா ஆமாம் மத்தியானம் வந்து சும்மா என்ன சொல்றது ஆஹல டிபன் பாக்ஸ் குடுத்து விடணுமே அப்படிங்கறிறதுக்காக குடுத்து விணு
ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போக மாட்டோ பலம்
உம் முந்திரி திராட்சை பேருச்சம் பழம் அது வச்சு குடுத்து விட்டேன். எல்லாமே நீ ஆஹ் எல்லாமே நீ காலே பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு.
பாத்தியா நீய
நான் சாப்பிட்டேன்.
நீ பாத்தையா என்ன பாப்பா
ஆஹ் பார்த்தன் பாார்த்தேன். இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே காலி க அவக்கு புடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா காலி பண்ணுவா, கொஞ்சம் வக்கனையா.
சோறு
அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு சோர செஞ்சு குடுக்கணும்.
அதுக்கு கீரை சாப்பாடு காய்கறி போட்டு காய்கறி மசிச்ச சாப்பாடு அந்த மார்லா குடுக்கலா கொழந்தைக்கு பீட்ரூட்லா நல்லா செரவி போட்டு தாள்ச்சு அவ்ங்க அது வாயில அதுக் படாத மாரி இல்லையா ஒன்னா ரெண்டா மிக்சில பொடிச்சுங் கூட த பீட்ரூட்டை அப்படியே எண்ணெய் ஊற்றி தேங்காய எண்ணய் ஊற்றி தாளிச்சு கொடுக்கலாம், இல்னா நெய் ஊற்றி தாளிச்சு குடுக்கலாம், இந்த மாதிரிலாம் தாளிச்சு கொடுத்தீங்கன்னா அது குழந்தை ஹெல்த்தியாவு இருக்கு ஒரு நாளைக்கு கீர சாப்பாடு
உம் அப்டித்தா குடுக்கணு கீர சாப்பாடு கீர சாப்பாடு குடுக்க மாட்டே அதெல்லா மத்யான நம்ம வந்து ஊட்டி விட்ற மார்ருக்காது அவ சாப்ட்டா கபக் கபக்குன் முழுங்கிருவா தண்ணிய குடிச்சு
ஆஹ்ஹா சுக்குட்டு கீரைலா கடஞ்சு அது சாப்பாட்ல பெசஞ்சு குடுத்து விடணு ஸ்பூன் போட்டு கெளறி குடுத்துட்டா கெடாது அது எப்டி கெடு கெடாது கைபோடக்கூடாது கைப்போ படாம அது செஞ்சு குடுத் தா நம் வீட்ல சாப்பறது இல்லயா மூணு மணிக்கு தா போ போறோ
அது அதெல்லா அந்த மாரி ஐட்டம்லா நா வந்து ஸ்கூல் விட்டு வரும்ல
அப்ப கீரப் அப்டி இல்லனா கீ கீர பொரியலா செஞ்சு அத பெரட்
அப்டித்தா குடுப்பே இப்ப வந்து காலைல நமக்கு ஏழு மணிக்கு எந்த கீரையு கெடைக்காது
ஃபஸ்ட் நாளே வாங்கிர்ணு சாய்ங்காலமே கீரையெல்லா வந்து எல்லா பக்கமு
அதனாலதா இருக்கிறத வச்சே பண்ணி குடுத்துட்றது நா வந்து ச மத்யான என்ன சமைக்கிறமோ அதுல காய்கறிகள்லா போடுவோம்ல பொரியல்லலா போடுவோம்ல அத வச் இது சாய்ந்தர கொஞ்ச சாப்பாட்ல போட்டு கெழங்கு போட்டு எதாவ்து ஒன்னு போட் ட்டு ஊட்டி விட்றது
சேரி சேரி
அதனால ஸ்கூலுக்கு நம்ம காய்கறி குடுத்துட்டம்னாலு
காய்கறியா குடுத்தா சாப்டாதுக அதுக்கு இந்த மாரி எதா செஞ்சு தந்துக்குவ கேரட் சோரு புடிச்ச மாரி செஞ்சு குடு
அதெல்லா டெய்லி ஓன்னு செய்வே கேரட் சோரு பீட்ரூட் சோரு புதினா சோரு
ஆமா நல்லா இருக்கு புதினா சாப்பாடா குடுத்தா நல்லா பசி எடுக் கு ஜீர்ணமாகு
அப்டிதா இப்பதா ரெண்டு நாள் தானே ஆச்சு இனி ஒன்னொன்னாதா அப்டியே குடுக்கணு
சேரி சேரி
உம் ஆஹ் ரெண்ட்நாள் இன்னைக்கி கொஞ்சொ அழுகலியாமா நீயே என்னை கொண்டு போய் உட்டுருத்தான் சொல்லி உள்ள பொயிருச்சி
அதனால ஃபர்ஸ்ட் நாள்தா கொஞ்சொ வீட்ல ரெண்டு மாசொ இருந்துச்சில
அதனால கஷ்டமா இருந்திருக்கு
ஆமா அந்த ஒரு இது உம் எப்டி பீட்ரூட் சோறு நான் சொரவி போடுவே அது எப்டி அத எப்டி அர் அரச்சி போட்டு செய்யறது
பீட்ரூட் சாப்பாடு வந் து மிக்சியில ஒன்னா ரெண்டா அறுத்து போட்டு தோல் லா சீவிட்டு அதைய மிக்சில அர ச்சிற்ணு லைட்டா பொடிச்ச மாரி அடிச்சு அதைய அதுக்கப்றொ தேங்கெண்ண ஊத்தி
உம்
தாள்ச்சு குடுத்துக்லா குக்கர்லயு வெக்கலா குக்கர்லயு வெக்கலா இல்லைன்னா நம்ம வடச்சட்டியில தாள்ச் சு விட்டுட்டு
எனக்கு ஒன் பாட் ஆஹா ஒன் பாட் ரைஸ் மாரி சொல்லு குக்கர்ல அப்டியே தாளிச் சொல்ற மாரி இந்த புதினா சோர்லா செய்
சும்மா எப்போ எநெயி ஊத்தி அது கொஞ்சமா நெய் ஊத்தி லைட்டா தேங்காண்ண ஊத்தி ரெண்டு பட்ட ஏலக்கா வெங்காயொ தக்காளி தக்காளிங்கூட வேண்டா வெங்காயம் மட் டு போட்டு கருகாப்ல் மல்லித்தழையலா போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வ ஒன்னா ரெண்டா தண்ணி ஊத்தாம அடிச்சு வக்கத தூக்கி மிக்சி இது குக்கர்ல போட் டு நல்லா பச்ச வாசொ போறளவுக்கு வனக் கனு லைட்டா உப்பு போட்டு குழந்த தான அதனால கொஞ்சமா கார வேணா போட்டுக்கலா மொளகாத்தூளு போட்டு நல்லா வனக்கிட்டு சாப்பாடு அரிசி எடுத்து போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு பின்னாடி அளவு தண்ணி ஊத்தி விசில் விட்டு ஆஃப் பண்ணா நல்லா இருக்கு கப் பாடு புதினா சாப்பாட்கு தேங்காலா போடுவோம் இதுக்கு தேங்காலா போட வேண்டாம் அதுக்கு பதிலா லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா கொஞ்சொம் பிரியாணி டேஸ்ட்டு வந்துரு கொழந்திங்க நல்லா சாப்புற்றக்கு நல்லாருக்கும் புதினா இருந்தா புதினாவும் போட்டுக்கலாம் இல்லன்னா கருவேப்ல கொத்தமல்லி மட்டும் போட்டு செஞ்சா நல்லாருக்கும் அதே மாரி கேரட்டும் அதே மாரிதான் செய்யணு மல்லி சாப்பாடு செய்யற்தந்தாலும் அப்டி செய்யலான் புதினா சாப் பாடு
ஆஹ் சேரி ஓகே நாளக்கி நா ட்ரை பண்ணி பாக்குறன்
ட்ரை பண்ணி குடுத்துபாரு சாப் டு வந்துருவா காரம் லைட்டா மட்டும் போடணும் அது ஏன்னா இனிக் குள்ள
ஆமா ஆமா ம் ம் இனிப்பிருந்தாலுமே சாப்ட்ரும் ப்ரச்சனே இல்ல
லைட்டா காரம் மூர கொஞ்சொம்
அவன் என்ன காரமெல்லா சாப்ட்டு க்ராணா
காரம் மட்டும் தான் சாப்புட்றான் இப்ப கார மட் ட்டும்ந்தான் சாப்புட்றான்
ம் பால் வேர குடிக்க மாட்டேங்கிறான் சொல்லி ந்தா
பால் வேற குடிக்க மாட்டேங்கிறான் என்ன பண்றதுன் தெர்ல ஆர்லிக்ஸ்லா வாய் குடுத்து பாக்குறன் ஆர்லிக்ஸ் குடுத்தா தும்மாவே பி பிஸ்கெட்டும் கூட சாப்புட மாட்டேங்குறான் வெறும் பால்ல லைட்டா லைட்டா சக் சக்கர சேத்தி பலக்கலான்னு லைட்டா போட்றன்
த நல்லதுதான் பாலுக்கு சக்கர போடாம குடிக்கறது நல்லதுதான் ஆஹ் அது ஒண்ணும் பி கவலப்படாத
ஆஹ்ஹ குத்தமாவே சர்க்கர இல்லாம குடு சாக்லேட் எல்லாம் சோவன் தொட்ரதே இல்ல
தர்ரதில்லயா அது இப்பதான அடுத்த வர்ஸ் சா
இப்ப இல்ல ஸ்வீட்டல்லாம் சாப்பட்றாரு ம பால் கோவா மட்டும் புடிக்குது அவனுக்கு
பறொம் என்ன ஸ்வீட்டே சுத்தமா சாப் இல்லைனா தான் இங் ப்ரச்ன
பால் கோவா குத்தா சாப்புட்றான் பால் கோவாதான் கேக்குறான்
உம் அவ்னுக் புடிக்கிற ஸ்வீட் வாங்குடு ஸ்வீட் சேத்திக்க லாம் ஒன்னும் ப்ரச்சன இல்ல சாப்டாமஸ் வீட்டே சாப்படாம இருந்தா தான் ப்ரச்சன
லைட்டா லைட்டா சேர்த்திக்கிற நானு லைட்டா குடுப்பன் சாப்டுவான்
அவளதான் அப்யே குடுத்தர வேண்டியதா பாலு இன்னும் இன்னியுமே இந்த புள்ள பாலுக் சக்கர போடம்ந்தான் குடிக்கிது
கரையெல்லாம் போட்த்தரமாட்டாங்க இ ட்லி தோசக்கி ஏதாவ்து ஊத்தி குடுக்குறோல்ல அப்ப‌ லைட்டா சக்கர லேஸ் ச தூவி விட்டு ச பால ஊத்தி குடுப்பன்
அதுக்குமே இவ இட்லி தோசக்கும் சக்கர போட் நாந்து இப்பதா இவளுக்கு கேசர்பாதாம் குடுத்துருக்கே அஹ் நா கரும்பு சக்கர கொஞ்சம் போட்டுக்குவன் அது நம்ம குடிச்சா நல்லாவே இருக்காது அவ அத குடிச்சுக்குவா
சக்கர போட்டு லைட்டா உப்பு போட்டு குடுப்பன்
நமக்கு சப்புனு இருக்கும்
லை அது சப்புன்ருக்காதுப் பு போடாதனால சாப்புன்ருக்கும்
ம் அத இது எதும் குடிச்குறா ல அப்டின்னு ஒரு பீச் போட்டா
இத்துனூன்டு ஒரு பின்ச் மட்டு எடுத்து கூழ் காச்சிறம்ல பால் ஊத்தறம்ல அந்த லாஸ்ட்டா போட்டுட்டு ஒரு கலக்கலக்கிட்டு அதுக்கப்றமா நாட்டு சக்ரயும் போட்டு கலக்கிரு
நாளைக் பாக்றே
ஆ உப்பு போட்லைனா சுத்தமாவே டேஸ்ட்டே இருக்காது
அத ஒரு ரெண்டு ஸ்பூன் மிச்சம் வெப்பா அத நம்ம குடிக்கிலான் பாத்தா குடிக்குவே முடியாது
அதுதாம்பா நீ வந்து இப்புடி குடுத்துப்பாரு கொஞ்ச லைட்டா வந்து அதுக்கு சக் கரப்போ உப்பு லைட்டா போட்டேனா டேஸ்ட்டு குடுக்கும் எந்த பொருளுமே இனிப் செஞ்சா நம்ம பாயாசமே வச்சாலு ஒரு துளி உப்பு போட்டாதா அது டேஸ்ட்டு தரும்
ம் சேர் சேரி குடுத்து பாக்றன் அத குடிச்சிக்றா அதனால ஆ ப்ரச்ன இல்ல
எனக்கு தெரில இது உப்பு போடணுன் நானு ஃபஸ் ட்டு நாள் குடுத்தே அவனுக் குடுத்தது போக நா கொஞ்ச லைட்டா வாய்ல வச்சி பாத்தா நல்லாவே இல்ல
நல்லாவே இல்ல நமக்கு நல்லாவேருக்காது இவ எப்டி இத குடிக் கிறா
டேஸ்ட்டே இல்ல அப்ற தா யோஸ்ச்சே அப்ப லைட்டா ஒர் உப் புப் போட்டோம்னா கொஞ்ச நல்லாருக்குன் சொல்லி அடுத்த நாள் வந்து உப்பு போட்டு கலக் கி நானு குடிச்சி பாத்தே நல்லா டேஸ்ட்ருந்துச்சு டேஸ்ட்டு அப்பதா உண்மயான டேஸ்ட் த்து கெடக்கிது
உம் நா இவ்ளுக்கு என்ன பண்ணுவேன்னா செரி சப்புன் இருக்குன் சொல்லி கொஞ்சோ கொஞ்சோ சக்கரய ஜாஸ்தி போட்டோம்னு வச்சுக்கோ
நல்லாவே இல்ல
பாதிலே உங்ளுக்கு தெகட்டி போதுன்ருவா
அப்டி குடுக்க கூடாது ஃபுல்லா சக்கரய சேத்திரமாருக்கு அது கு சக் க்கர கம்மி பண்ணி ஒரு பின்ச் உப்பு போட்டேன்னா டேஸ்ட்டு கூட்டி குடுத்துரு
தெரில பாக்கலா என்னன் தெரில
நாளைக் கி அந்த மாறி செஞ்சு பாரு உப்ப இத்தணூண்டு போட்டு சக்கர எப்பவும் போல போடு உப்பு போட்டு பால் ஊத்துனோன்னே உப்பு போட்றாத பிருத்து போய்ரு
சேர் சேரி நா ஃபஸ்ட்டு தண்ணி ஊ த்தி லைட்டா வேக உடுவே
சரி
அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால ஊத்துவே
சரி
தி அப்டே ஒரு லைட்டா க கட்டி சேராம கிண்டிட்டு அப்புற சக்கரைய போட்டு அப்டே லைட்டா கிண்டு கிண்டுனு கிண்டி கொஞ்சம் கெட்டிப்பததுக்கு வரும்போது ஆஃப் பண்ணி உட்ருவே
சேரி சேரி
உம் அப்ப அதுல ஆஃப் பண்ணும் போது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி உட்ருனு இதா
சேரி நா அப்படியல்லா செய்ய மாட்டே இவன் பால் குடிக்காதனால பால்லயே வந்து அந்த பவுட்ர ம் சத்துமாவு பவுட்ர போட்டு நல்லா கலக்கினு
வந்துருச்சு இரு நா கூப்பறே வாங்கி வச்சுட்டு கூப்பறே உம்